ஹலோ
சொல்லுங்க நண்பா அண்ணாச்சு அப்பறோ தாத்தாக்கு
அஹ் தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோ அவங்க மருமகள கூப்டுட்டு அப்பறோ வந்து உக்காரவெச் சி பேசிட்டு அப்புறோ நான் வந்துரே சொல்லி அவுங்க வந்துட்டாங்க அஞ்சு நிமிஷோ எப்டி தனியா உட்டுட்டு போக முடியுமா எங்களுக்கு வேலை இருக்குன்னு அப்றோ வந்து அவங்க மருமங்களு பையனு வந்துட்டு செரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னாங்க
சரி நீங்க உங்களோட சொல்டீங்க அவனுங்க என்ன பண்ணானுங்க
அவனுங்க என்ன பண்ணான்க கூடவே நின்னானுங்க அவ்ளோதான் எப்டி ஓட விற்றுவன நானு அஹ்ன் புடிச்சு உட்கார வச்ட்டே
திட்னீங்களா அவள
ஆமா சின்ன வேற என்ன சொல்ல முடியு அப்ப திட்டல அப்புறோ காலேஜ் இருந்துட்டு திட்னே அந்த நான் சொல்லி சொல்லி சொல்லி காமிச்சி அவள வந்து ஒரு மாரி வெக்ஸ்சாக்கிட்ட
என்ன காம்ச்சீங்க அதோடி
அஹ்ன் இன்ன இப்டி வந்தனெயு ஏதோ பிரச்சனை வந்தொன்னையு போனே வராத போன்ல காதுல கைய நனாச்சு ரோட்ல சும்மா வர்றவங்களை பாத்துட்டு சும்மா என்ன யார்ட்டையு பேச முடிய தவிர்க்கணுங்கிறக்கா பண்ணுவே
உம்
ஒருத்தர அடிச்சி போட்டு நீங்க ஃபோனே வேனா ஃபோன் எடுத்து காதுல வச்சிட் நீங்க எவ்ளோ பெரியாழ இருப்பீங்கனு கேட்டே
ஆஹ்ன்
புரிஞ்சிதா எது ஒண்ணு இல்ல அமைதியாதா இருக்க முடியு வேற என்ன பேச முடியு
அஹ்
அந்த நேரத்ல என்ன பண்றது தெர்ல அப்டினார்
செரி அவறவுடுங்க அவரு வந் து கரெக்டா வேலையை காமிச்சிட்டாரு ஹீரோ என்ன ஹீரோ ஈசம் பண்ணாருல அவர் என்ன பண்ணீங்க
ஹீரோட்ட ஒன்னு பேசல அவர் அப்பதா வந்துட்டு அந்த காதல் வலையில இருந்தாரு
ஏ வண்டி அடித்து புது வண்டி அடிச்சு தாத்தா அடிச்சு தூக்கி படுக்க போட்ருக்கான்
விடுங்க விடுங்க அதெல்லா பேசி நமக்கு என்ன ஆக போது சொல்லுங்க
வேஷ்ட்யா நீங்க உங்களோட கெடச்ச வாய்ப்பே விட்டுட்டீங்க
நீங்க அன்னைக்கு சொன்னது தானே அன்னைக் செரி விடுங்க அத்லான் நெனச்சாலே லைட்டா கஷ்டமாத்தா இருக்கு வேற என்ன பண்ண முடியு அஹ் வாழ்கை இவன்லா வந்து விளாட்னுன்னு இருந்திருக்கு
இவனுங்கலா வெளாட்ற மாரி ஆய்டுச்சு
அஹ் இவனுங்களா புரிஞ்சிதா
அஹ்ன்
வேற என்ன பண்ண முடியு வெளான்டுட்டு போய்ட்டானே கருமம் புடிச்சனுவோ என்னவோ பண்ணி தொலையட்டு அவனுலு நல்லா இருக்குமா அஹ்ன்
அஹ்ன் அவனுங்க நல்லா இருக்கானுங்களா
அப்டி சொல்லல அவனுக மென்டாலிட்டி அப்டிதான் எப்படி சொல்றது அவுனுளு நல்லா இருக்க கூடாது ஒருத்தன் நல்லா இருந்தா புடிக்கவு செய்யாது அவனுளு வாழவு மாட்டானு வாழ்றவனையு விட மாட்டானுக
அந்த மாரி புத்தி அதுக்கப்புறோ ஒரு ஈகோவிசம் அவங்களுக்குள்ளயே வந்து புரிஞ்சிதா
அதெல்லா இருக்கு அதெல்லா நறைய இருக்கு
ஈகோயிசம் என்ன மாதி ஈகோயிஷம்னா இந்த பொண்ணுட்ட வந்துட்டு நம் பேசிட்டு இருக்கோனா ஓ ஃபிரண்டுட்ட பேசுறே வையே நீ ஒன்னா பேசி அந்த பொண்ணு ஏன்ட்ட வந்து பேசிடுச்னா நம்மள அந்த இடத்ல வந்து எப் டி அசிங்கப்படுத்தலா அந்த வந்து எப்படி அந்த நம்மளை வந்து குறைச் பண்ணலா புரிஞ்சா அவன் எப்டி அந்த கெத்து காட்டலா அந்த பொண்ணுட் ட
அதுக்கான என்ன பண்றன எல்லாமே பண்றானுக
எல்லாருமே
அது எல்லாருமே மாத்தி மாத்தி பண்ணு போது என்னாகுது அது பேக் ஃபையர் வெடிச்சுது அவுங்களுக்கே அது
ஆமா செரி இவ்ஃப் ஃப்ளையவே அப்பிடினு சொல்லி போட்டுருன்ச்சே எனக்கு கடசியில சொன்னிகலே டுவிஸ்டுங்க அது
செரியானா டிவிஸ்டுங்க நா கண்புடுசதுகப்பறமா எனகூட சிரிப்புங்க அந்த எடத்துல வெச்சு
ஆமா ஃப்ளையவே அப்டினவுடனே ஓ பறக்குறாரு மாப்பிள எப்டியே இது ரக்க எல்லா மொளச்சச்சு போல அப்டின்னு நெனைச்சே
ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேரு வண்டியில வரு போது பேசுணோ பாத்தியா சும்மா ஒரு வார்த்தை பேசுவோ கடசி நாளு என்ன ஆச்சு
ஆமாடா நா கூட நா எறங்கி ஐய நா ச்சீ நீ பண்ணுவ நானா போப் பேச மாட்டே அந்த நாய்ட் அவன்டா நா என்னத்த போய் பேசிருக அவ
நானே பேச மாட் டே நா வந்து அவன்டேல்லா பேசமாட்டேன்டா நா வந்து நீ அந்த ஆட்டோ காரனை சொல்லு சும்மா எப்டி சொல்றது சும்மா ஒரு அதுவுமே அவ்வளவுக்கல பேச முடியாது சும்மா ஃபார்மல என்ன என்னன்ன அவ்வளோதா அந்த கட்டை கிட்ட எல்லா போய் பேச மாட்டே கட்டைய எனக்கு எ வாழ்கையில எப்ப நாசம் பண்ணானோ அபையே அவ முடிஞ்சா அவ அவ்ளோதா அவே
ஆட்டோக்கார அவன சொல்றே ரஜினி இவனையா
ஆ
அவனா அவனா வுட்றா
அவ அவனுக்கு அறிவில்ல மச்சி அவனை எல்லா பேசி ஒண்ணுமே அப்ப நீ என்னதா திட்டினாலுமே அவ வேஸ் ச்சுதா எனையக் கேட்டா புரிஞ்சதா
எவ
அவ ரஜினி
ஆ ஆட்டோ
ஆ ஆட்டோக்கு எப்டி சொல்றதுன்னா அவனுக்கு அறிவே இல்ல அவ வந்து ஸ்கூல் பைய அவ என்ன எப்டின்னா அந்த ரீல்ஸ் பாத்து ரீல்ஸ் பாத்து ட்ரெண்டா வாங்க தெரியுமா அந்த இந்த மாரி ஆளுகவனுகல்லா அவெல்லா நம்ம கூட வெச்சு கம்பேர்ரே பண்ண கூடாது
அவனு எல்லா அதான் டேய் அவனுங்க எதோ ஒண்ணு எனங்கிட்ட சிக்கணுனு நா நெனைச்சே அதுக்குள்ள காலேஜே முடிஞ்சிருச் சசு இதல்லா ஏதா சம்பமவோ ச்ச கர கரன்னு ஏதாது சம்பவம் பண்ணிட்டிருப்பே ஒரு தோல உரிச்சிருப்பே
ஆ உக்கார வெச்சு ஆ அனைக்கி அன்னைக்கி ஒரு நாள் கக்கூஸ்குள்ள கக்கூஸ்ல உக்கார வச்சிருக்கணு செரி எதுவு கடைசி நேரோ எதுவு வரல ஒதுங்கிட்டானுங்க ஃபுல்லாமே ஒதுங்கி
ட்டாங்க அதுதா அது அவனுக பண்ணது கரெக்
புரிஞ்சதா யாருமே நம்மள்ட்ட எதுவுமே வரல புரிஞ்சதா இல்ல இல்ல நம்ம என்னன்
ம்
ஆ அஹ் இல்ல வரக்கூடிய சூழ்நில ஆயிருதிருக்கும் எப்டின்னா நம்ம வந்து அவங்க சேட் யார்கிட்ட யாருட்டயோ ஒருத்தங்களிட்ட பசங்க பொண்ணுங்க யாரே ஒருத்தவங்களுக்கு பேசிட்டு இருந்தா
ஆ அப் அப்பதா ஆயிருக்கு நம்மதா எவனையு வுடல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
ஆமா
அஹ் அதனால வந்துட்டு கரெக்டா போயிருச்சு
என்னமா இப்போ நான் நா நீ எப்டின்னு தெர்ல
ம்
நா இப்டி இருந்தனா இப்ப அவனிட்ட அவனுக்கு எனக்கு ஆகலன்னு வையி ஆ சம்பவோ ஆயிடுச்சுன்னு வையீ அவன கேங்க்ன எவனுமே மதிக்கல அன்னைக்கி எவனுமே எவ்வள எவனை எவனையுமே மதிக்கல அந்த நாள் நொவம்பர் ஃபஸ்ட் பேசினானுங்க அவ்ளவுதா அதுக்கப்புறோ வந்தானுங்க குடுத்தா அது ஹர்ஸத் தா வாங்கிட்டு வந்து குடுத்தா அவ்ளவுதா அதுக்கப்புறோ நா எவனையு மதிக்கல
எனக்கு என்ன ஆச்சுன்னா ம் நா வந்துட்டு ஒன்னய மாரி இல்ல ஒருத்த பழகன புடிகலங்கறகாக எல்லாத்துக்கிட்டையு எல்லாத்துக்கிட்டையு மூஞ்சிய காட் ட்ல எனக்கு எப்டின்னா எனக்கு ஒரு ஒருத்த தெரிஞ்சுது இவனு புத்தி இவஇவ இப்டிதான் தெரிஞ்சக்க அப்றோ நா வெலகுனே
எனக்குத் தெரியு எனக்கு முன்னாடியே தெரியு அவனுக புத்தி அப்டிதானு அதனால தா நா எனக்கே எனக்கு எனக் தெரியு இருந்தாலு என்ன தெரிமா நெனைச்சே செரி சும் அது வர்றத்தா எல்லா நம்ம பேசிதா ஸ் ரெடி பண்ணணூ அப்டி நெனைச்சே எல்லாத்துக் இருக்கிறதா அப்டி நெனச்சே அப்றோ தெரிஞ்சுது இவனுங்கல்லா ஆகமாட்டானுங்க இந்த இந்த வேல பா பின்னாடி பேசுறது
ஆ இல்ல்ல எனக்கு வந்து எப்டின்னா ஒன்னு ஒரு ஒருத்தனு ஒரு ஒரு மாரி எனக்கு புரிய வச்சா இவ ஆவமாட்டா இவ ஆவமாட்டான் அன்னைக்கு த்ர பாத்ரூம்ல நடந்ச்சில உன்ட்டலா நா பேசவே வர்லடா அப்டின்னால
ஆ அந்த அதெல்லா அது தான்டா எனக்கு நானே ஷாக்குடா
புரிஞ்சதா அந்த எடத்துல வச்சு ஒன்னொன்னு புரிஞ்சுது ஏனா நம்ம அந்ததுல வச்சு ரெண்டு பேரு சேர்ணுந்தா நா வந்துட்டு எனக்கூ அவ தெரிஞ்சவந்தா உனக்கூ தெரிஞ்சவந்தா நடுவுல் நா இன்ர்மியிட்டா இருக்னு நா பண்ணமுடியு உன்ள்ட்ட சேத்து வெக்க தா பல பேசுனே நானு அங்க வந்ட்டு அந்த நானு ஃபஸ்டு பேசாந்தாந்தே திடீனு வந்து என்ட்டு
ஆ அவ சொன்னதே எனக்கு ஞாபமே போனே அவ வாயிலேந்து வந்த மாரி எனக்கு நீங்க சொல்லிதா எனக்கு தெரிந்த்ச்சு
எனக்கு அப்டி ஒரு வார்த்த வந்து என்ட்ட அப்டி ஒரு வார்த் த வந்த ஒடனே டாக்டர் நண்பர் இருந்தாரு அவர் பக்கத் திலே வச்சு ஒரு கத்து கத்துனே இன்னொரு தரவ என்னா ஸ் ! ! ! ! ! ! ! ! ! ! திகிடி வந்தோன்னே அதுக்கப்றந்தா நம்ம டாக்டரு தா வந்துட்டு இப்டி சொன்னாரு அ எனக்கே கோச்சிருச்சுடா நல்ல வேல நீ கரெக்டா பேசிட்டடா
ம் இல்ல அவ அவ பாட்டுக் எனக்கு எப்ப தெரிமா ரியலைஸ் ஆச்சு பேசிட்டுந்தே திடீர்னு சாம் பாட்டு ச நண்பர் வேற போயிட்டாரு டப்புனு என்னடா அவ பாட்டுக்கு போறா அப்டின் பாத்தே ப்றோந்தா நீங்கலா சொன்னீங்ல என்னன்னமோ சொல்றீங்க அப்றோ என்னாச்சு தெரிஞ்சதுக்கப்றோந்தா சொல்றானுங்க நா வீட்டுக்கு போற டைம்ல இந்த மாரி அவ சொல்லிட்டா ஆமா இவரு குத்துச்சண்டை வீரரு இவருட்ட சொன்னாரு எனக்கு கேட்டுச்சு நீங்க வேற நீ ஏ அமைதியா இருந்தேன் என்ன கேக்குறா ஏய் எனக்கு கேக்கலடா நான்கேட்டிருந்தா அன்னைக்கே
அ குத்துச் சண்டை வீரர் வந்து பேசணூந்தா பேசிந்திருக்கலா அவரு
ஆ அவ பேச மாட்டா அதா அவ நெனைச்சா பேசி டி இருந்திருக்லா
அவெல்லா பேசமாட் டா அவர் என்ன சொல்றீங்க அவர் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது ரீல்ஸ் போடுறது இதுக்குதா அவரு லாயிக்கு ரியல் டைம்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்டி ஃபேஸ் பண்ணூஙீகிற அளவுக்கு மென்டாலிட்டி கெடையாது அவருக்
குத்துச்சண்டை அவ நம்ம அவன என்னங்கே சொல்ல முடியு அவன அவன கணக்குல சேக்க முடியாது இல்ல அவ ஒரு வார்த்த அப்பவே ஸ் சொல்லிருந்தானா ஆட்டோவ கம்த்தி போட்ருப்பே
அ இல்லல்ல நா வந்துட்டு ஒன்னுமே சொல்லல அங்கேயே வச்சு ஒரு கேட்டு கேள்வி கேட்டனே நா பாட்டுக்கு போயிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல் என்னாச்சுன்னா எப்டி தோணுச்சுன்னா இந்த எடத்துல வச்சி அடிச்சு போடுற விஷ்யமில்ல ப்ரச்சன ஆச்சுன்னா நம்ம அப்பாம்மா வந்து நிப்பாங்க நா ஒருக்கா அப்பிடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டே எனக்கு அடிக்குது மேட்டர்ல ஒடச்சக தூக்கி செவுத்துலயே ஒரு வீசி வீசிர்லா அது வேற மாரி போய் முடிஞ்சிடு
இல்ல அது சொல்லல மாம் துணிச்சி அந்த ரை இருக்கற்தா சொல்லல நா சொல்றது வார்த்தையில அவன புடிச்சு நறுக்கிர்லா ஆ அவ நம்மள சொன்னப்போ அவனோட விஷ்யோ எனக்கு எவ்ளோ தெரிஞ்சிருந்ச்சி அவன பத் தி நா எடுத்திருந்தேன்னா என்ன ஆகுறது
சேரி விடு விடு பரவால பாப்போ எவ்ளோ குத் துனா குத்த அவ முடிஞ்சு போச்சு
அவனுங்க அதுனாலதா ரெண்டு வருஷ ஒரு வருஷ மூடிட்டு இருந்தானுங்க எதுமே எதுமே என்ன பண்ண எதாது பண்ணிருந்தானுங்கனா ஆமா எதாது பண்ணிருந்தானுங்கனா
அவங்களுக்கு தெரியு அவங்களுக்கா தெரியு எப்படின்னா அவங்க ஏதா பண்ணிட்டா நம்ம சும்மா விட மாட்டோங்குறது அவனுக்கு தெரியு
ம்
ஆ ஆறாமையு மா ஆ
அதுவு இல்லாம இவன் மாடு இருக்கான்ல்ல அவன் கூட ஒருத்த இருப்பானே அந்த பக்க பேசுவா இந்த பக்க நக்குவா அவன்ல்லா என்ட வாயே உடல அதுக்கப்பற அவன் எதுமே சொல்லல என்ன சொன்னான்னா அடி என்ன பழைய நண்பர்கள் இப்டி அப்டின்னா அது அந்த அந்த கதையல்லா பேசிட்டு இங்க வந்துடாத என் கிட்ட வந்துடாத அப்படின்ன அப்பற வரல
ம் அவ்ளோதா வராத வரை நல்லது அவனுக்கு மரியாத
ம் உன்னால அவன நா நோன்புக்ல்லா கூப்ட்ட இப்தாருக்கு கூப்ட்டுருந்தோ நம்மல்லா அதுக்கப்பற அந்த நாய் நன்றியே காட்டலடா எதுலயு
எது மாடா
ஆ
ஏ இல்ல மாடு எவ
எ அது வேஸ்டு நண்பா அது அதலா நம்ம வந்து பாவன்ல்லா இறங்கிறவே கூடாது ஐயோ
எனக்கு நடந்ததெல்லா பெரிய அநியாய
உனக்கு நடந்ததுல்ல என்னடா அநியாய நீ லூசு மாரி இருந்திருக்க
நானு நான் அது ஒரு பத்து நாள் கழிச்சுதா அதை கண்டுபிடிச்சோடனே எனக்கு அப்ப
அதா நீ நம்பர மாத்தி போட்ற ஒன்ன வச்சு என்ன பண்றது
ஏ எப்ப தெரியாம நடந்துருச்சிடா இத போட்டு திரு திருப்பி பேசாதடா டே
ஏ இல்லடா அப்ப அப்ப கூட நீ அப்ப நீ வந்து எதுமே சொல்லல எங்க கிட்ட அ அப்போ மயக்கத்துல இருந்தனால நாங்களு அப்படியே மயங்குடா அப்படின்னு உட்டோ
நான் எதுவுமே சொல்லலன்னா நா எனக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாரி அமைதியாவே இருந்த எதுமே நா சொல்லல நா என்ன சொல்ல முடியு சொல்லுங்க பாப்போ உங்கள்ட நெறைய விஷய நா மறச்சிருக்கே புரிஞ்சுதா இந்த விஷயத்துல ஆ நா உன்ட்ட சொன்னேன்ல நானே அவன மறக்க வச்சிருக்கங்க போது நான் இதுக்காக வந்தேன்னா வச்சுக்கோ எனக்கு வந்து தேவை க்கு பழக எனக்கு அப்படி புடிக்காது சொல்ல தோணாது ஒன்னு அவன்ட்ட சொன்னனா உண்மயா இருக்கணு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீ சொன்னாலு பிரச்சன இல்ல நனக்கு வந்து மச்சி எனக்கு கொஞ்சோ வேல இருக்குடா அப்பா கூப்ட்றாரு நா வைக்கிறே
சேரி நண்பா
பாய் ஆ